தோழி
தோழி எப்டி இருக்கீங்க தோழி
ஆ நாம நீங்க நல்லாருக்கீங்ளா
ம் நல்லாருக்கே
சாப்ட்டீங்ளா ம் நா சாப்ட்டே தோழி நீங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டே காலை உணவு என்ன சாப்ட்டீங்க
இன்னக்கி காலைல வந்துட்டு ர து ரசோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்டினா வெண்டக் க்கா பொரியல் பண்ணோ நீங்க என்ன சாப்டிங்க
பண்லா
மதியானத்துக்கு இனிமேதா தோழி சமைக்கணு இது காலைல வந்துட்டு குழந்தைக்கு வந்துட்டு குழந்தைக்காக ரசோ வெச்சோ சேரின்னு அப்டியே ஒரு தொட்டுக்களையு பண்ணி வுட்டாச்சு
அது அப்டியே வந்து மதியானத்துக்கு சாப்டுக்கிலா ரசோ தானே
மம் அது எதுனு சாப்டுக்கிலா இல்ல வேணுனாலு சாம்பார் வச்சுக்கிலா தோழி அங்கே என்ன சமையல் தோழி
இங்க மீன் கொழம்பு வச்சிருக்கே
ம்
கால்ல வந்து தோச சுட்டு சட்னி வச்சு சாப்டோ
ம் ஓகே
மதியானத்துக்கு மீன் குழம்பு வச்சிருக்கே அது சாப்டுக்கிலா
ம் சேரி ஓகே தோழி ஆ நம்ம என்ன தலைப்பு பத்தி பாப்போ அப்டினா குக்கிங் பத்தி பேசலா எனக்கு தெரிஞ்சது நா சொ சொல்ற உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்லுங்க சரிதானே தோழி
ஓகேங்க தோழி சொல்லுங்க
ஓகே தோழி எனக்கு குக்கிங்ல எது வந்துட்டு ரொம்ப நல்லா வரு அப்டின் பாத்தீங்னா ஆ சைவ சாப்பாடு ஓரளவு நா நல்லா சமைப்பே இப்ப உதாரணத்துக்கு சொல்லணுனா சாம்பாரு ரசோ வத்த குழம்பு அந்த மாரி வந்துட்டு நா நல்லா வெப்பே இதே அசைவ சைடு பாத்தீங்க அப்டின் னா எனக்கு வந்துட்டு ஆ சிக்கன் வந்துட்டு நா இப்போதைக்கு சமைக்க கத்துக்கிட்ருக்கே சிக்கனு முட்டையு அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா இந்த மீனு அதுக்கப்றோ இந்த றாலு நண்டு இதெல்லா வந்துட்டு நா சமைச்சதே இல்ல அ எதுனால அப்டி
கிறிங்கன் சொல்லிட்டீங்ளா எனக்கு வத்த குழம்பு அவ்வளவா வராது
ம்
வத்த குழம்பு எப்டி செய்றதுனு சொல்லிதரிங்ளா எ கணவனுக்கு நா செஞ்சி அசத்துறே
ஆ சொல்லலா தோழி ஃபர்ஸ்டு எந்த வத்தல் வந்துட்டு நம்ம வக்கணுன் ஃபர்ஸ்டு இப்ப உதாரணமா சொல்லணுனா கத் த்ரி வத்தல் ருக்கிலா ஆ கொத்தரங்கா வத்தல் அதுக்கப்புறோ என்ன வெண்டக்கா இல்ல நார்மலா சுண்ட வத் த்தல் இதேலா எது வேணுமோ அத ஃபர்ஸ்ட்டு ஒரு தண்ணில போட்டு கொஞ்சோ ஊற வச்சுருவாங்க ஊற வச்சுட்டு கொஞ்சோ கிளீன் பண்ணியு எடுத்துகிட்டோனா லைட்டா ஊர்னப்பதோ வந்தோனா அந்த மண் எதுவு இருந் ச்சுனா அதுலே போய்டு தண்ணிலயே இத ஃபர்ஸ்ட் பண்ணி வச்சுக்கணு இன்னொரு சைடு புளி வந்துட்டு ஊற வச்சு வச்சுக்கணு இது ரெண்டு ஃபர்ஸ்ட்டு அதுக்கடுத்து பாத் திங்க அப்டின்னா ம் வாணலியில எண்ணெய ஊத்தி கடுகு கொஞ்சோ வெந்தயோ போடன்னா போட்டுக்கலா வெந்தயோ போடுவாங்க மேக்சிமம் வெந்தயோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்டின்னா கருவேப்பில இதெல்லா நல்லா பொரிய உட்டுட்டு
வெந்தயோ வந்து தோழி வெந்தயோ வந்து சூடு திணி திணிக்க பண்றீங்களா
என்னது
வெந்தியம் வந்து இந்த வத்த கொழம்பு சூடா இருக்குமா நம்ம சாப்ட்டோனா இல்லன்னா சூடு ஆகுன்டு வத்த வத்த கொழம்புல வந்து வெந்தயோ போட்றீங்களா இல்ல நார்மல்லா போட்றது தானா
இல்ல நார்மலா சூடு தணிக்க போட்றதுன்னு சொல்லா அந்த வத்த கொழம்பு டேஸ்ட்டுக்கு நா எப்பவு வெந்தயோ போடுவே
ஆ ஓகே தோழி
ஆ அது வந்து போட்டு பழக்கோ அதுனால வந்து வெந்தயோ போடுவ கடுகு வெந்தயோ கருவேப்புல இதெல்லா போட்டு பொரிய விட்டுட்டு வெங்காயோ பூண்டு பூண்ட பொறுத்த வரையு இப்ப வெங்காயோ எந்த அளவுக்கு எடுக்கறோமோ அத விட கொஞ்சோ கம்மி பண்ணி பூண்டு ஓகேவா பூண்டு கொஞ்ச எக்ஸ்ட்ரா போட் ட்டோ அப்டின்னா கொழம்பு வந்துட்டு ஃபுல்லா பூண்டு இது வந்துரு ஆனா பூண்டு வந்துட்டு ஒரு அளவு போடணு பூண்டு இதல்லா நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கு அடுத்து தக்காளி மொளகா இதையு நல்லா வதக்கணுனா ஒரு பொன்னிறம வந்துரு வந்ததுக்கு அப்புறோ என்ன பண்ணு அப்டின்னா சில பேரு மேக்சிமம் சுண்டவத்தல் வந்துட்டு கசப்ப ப்பா இருக்குது அதுனால கொஞ்ச போட்டு அதுல வதக்கிடுவாங்க அந்த மாரி வந்துட்டு போட்டு வதக்கன்னாலு வதக்கிக்கலா நம்ம நல்லா எண்ணெயில போட்டு நல்லா வதக்கணுனாலு நல்லா இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்க அப்டின்னா ம் அதுதா ஒரு சில பேர் வதக்குவாங்க ஒரு சில பேர் வதக்க மாட்டாங்க அது என்னன்னு பாத்துக்கணு அவங்க அவங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி
இந்த மாரி இல்ல வதக்குனா கசக்குமா வதக்கலன்னா கசக்குமா நா கேக்குறே தோழி உங்கள
ஆ வதக்கலைனாதா கசக்குன்னு சொல்லுவாங்க
ஓகேங் தோழி
ஆ அதனால கொஞ்ச வதக்கணும்னா நல்லா இருக்கு வதக்கிட்டு அதுக்கடுத்து பாத்தீங்க அப்டின்னா எல்லா நல்லா பொன்னிறமா வந்துரு வதங்கினோனே நல்லா கொஞ்ச எண்ணெய எக்ஸ் ச்சாவே நம்ம ஊத்துனாதா வத்த கொழம்புக்கு நல்லா இருக்கு எண்ணெய பொறுத்த வரையு நல்லெண்ண யூஸ் பண்றது நல்லது இப்ப ஆயில் யூஸ் பண்ணாம வத்த கொழம்பு பொறுத்த வரையு நல்லெண்ண யூஸ் பண்ணோனா நல்லா இருக்கு ஆ அதுக்கப்பறோ பாத்தீங்க அப்டின்னா கொஞ்சோண்டு நம்ம ஆல்ரெடி புளி கரைச்சி வச்சிருக்கோ இல்லையா அந்த புளி தேவையான அளவு தேவையான அளவு பாத்தீங்க அப்டின்னா மெளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்ச மஞ்சத்தூளு உப்பு இது எல்லாமே வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பு அடுத்தடுத்து தேவையான அளவு நம்ம போட்டுக்கணு போட்டு நல்லா கொழம்பு கொதி வரும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா கொஞ்சோ வெல்லம் போடுவாங்க அது அந்த வ வத்த கொழம்போட சுவை அந்த கொஞ்சோ இருக்குணுங்குறது த்துக்காக வெல்லம் சின்ன பிஞ்ச்சு ஆ வெல்லம் போட்டுக்குவாங்க வெல்லம் போட்டு எல்லா நல்லா கொதி வரும்போது எண்ணெ நல்லா தெரண்டு வரு வரும்போது நம்ம கரெக்டா எறக்கணும் அப்டின்னா கொழம்பு சூப்பரா இருக்கு தோழி
தொட்டுக்க என்ன பண்லா தோழி கட்ச்சிக்கிறதுக்கு
தொட்டுக்க நம்ம சிக்கன் வறுக்குறத விட இந்த அப்பளம் அப்பளோ இருக்கு இல்லையா
ஆமாங்க தோழி
ஆ அது பொறுச்சுக்கிட்டோன்னா வத்த கொழம்புக்கு நல்லா இருக்கு
எந்த அப்ளோ தோழி அ ரவுண்டா இருக்குமே அந்த அப்ளோ சொல்றீங்களா
ஆ ரவுண்டா நார்மலா ரௌண்டா இருக்கும்
ரவுண்டா இருக்கு அது வத்தல்லா வறுத்தா நல்லா இருக்காது இல்ல தோழி வத்தல் மாரி ம் சொல்லுங்க தோழி
வத்தல் பொறுத்த வரைக்கும் நா மேக்சிமம் இதா தோழி பண்ணுவே வத்த கொழம்பு வச்சுட்டாலே நா அப்பளலோ வறுத்துருவ ஐ மீன் பொரிச்சிருவ
அப்பளத்த முட்ட வச்சு சாப்ட்டா நல்லா இருக்குமா தோழி
ஆஹ முட்ட வேணுனா ஆம்லெட் போடாம அந்த வேக வச்சு பண்ணுவோல்லையா அந்த முட்ட வேணா வச்சுக்கலா
வச்சுக்கலா சாப்றதுக்கு மதியான உணவுக்கு கரெக்டா இருக்கு
ஆ கரெக்டா இருக்கு அந்த மாதிரி நீங்க எதாவது ஸ்பெஷல் பிரியாணியெல்லா நல்லா பண்ணீங்கென்னா எனக் கொஞ்ச சொல்லுங்க நா தெரிஞ்சுக்கிறே
பிரியாணின்ன என்ன இருக்கு தோழி நம்ம செய்றதுலதா இருக்கு நம்ம எந்த ரைஸ் எடுத்தாலுமே நல்லா இருக்கு இப்ப பாஸ்மதி சொல்றாங்க சீக்கிர சம்பா இருக்காங்கல்ல அந்த மாரி ரைஸ்ல நம்ப இவளுக்கு எவ்ளோ தேவமோ அந்த குவான்டிட்டி எடுத்துக்கணு நம்ம நார்மலா தாளிக்கிற மாரிதா தக்காளி வெங்காயோ எல்லாமே கட் ட் பண்ணி வச்சு நா எப்பவுமே வந்து செய்யும் போதுதா கட் பண்ணுவே கட் பண்ணி வச்சு சமைக்க மாட் ட்ட செய்யும் போது எண்ணெ ஊத்திட்டு அந்த இதெல்லா இருக்குல்ல மசாலா ஐட்டம்ஸ்லா இருக்குல்ல அது எல்லாமே போட்டுட் ட்டு ஒன்னொன்னா பட்ட கிராம்பு லவங்கம் எல்லாமே போட்ருவே ஸ்பைசாசாவே போட்ருவே அந்த இருக்கும்போது தான் அந்த ஸ்மெல் நம்மளுக்கு நல்லா இருக்கு சாப்டும் போது அந்த ஸ்மெல் வந்து எறங்கும் போது நம்மளுக்கு நல்லா இருக்குற மாரி இருக்குந் தோழி போட்டுட்டு பச்ச மொளகா எல்லாமே போட்டுட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லா நல்லா ப்ரௌனிஷா நல்லா ஒரு கோல்டு கலர்ல வர மாரி பண்ணிட்டு தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு சிலிம்ல வச்சுணுன்னு தோழி ஏன்னா நம்ப ஹைல வச்சுருந்தோன்னா தீ புடிக்கிற ஸ்மெல் வந்துரு இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சோ சீக்கிரமாவே தீ புடிக்கிற மாரி ஆகிடு தோழி அத ஸ்லிம்ல வச்சுட்டு நம்ம நல்லா குக் பண்ணிட்டு அப்றோ கறி எவ்ளோ எடுக் க்குறோமோ அதுக்கேத்த குவாண்டி நம்ம அ லோ பிளம்லே வச்சுட் சமைப்பே எல்லாமே போட்டு சிக்கன் போட்டு நல்லா வந் கொதிக்க வந் தோனே நெய் ஊத்திட்டு
ம்
நெய் வ போட்டா நம்மளுக்கு கொஞ்ச ஸ்மெலுக்கு நல்லா இருக்கு டேஸ்டுக்கு நல்லா இருக்கு ஹெல்தியா இருக்கலான்ற ஒரு மைண்ட் செட் னா ஏனா நம்ம நான்வெஜ் எடுத்தாவே கொஞ்சோ ப்ரோட்டீன் இருக்கு அன்ற பண்றது போட்டுட்டு சிக்கன் எல்லா போட்டுட்டு வாஷ் பண்ணி சிக்கன் எப்பவுமே வாஷ் பண்ணு போது மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணுங்க தோழி ஏன்னா நீங்க நான்வெஜ் சமைக்க மாட்ட சொன்னீங்கள்ள
ம் ம்
நல்ல மஞ்சள் போட்டுதா பண்ணலா நம்மளுக்கு நல்லா இருக்கு சாப்டு போது நல்லா இருக்குற மாரி டேஸ்ட் இருக்கு
இந்த உப்பு போடுவாங்க தானே சில பேரு இந்த கழுவு போது மஞ்சள் உப்பு சேப் ப்பாங்க தானே
அது அ மீனுக்கு தோழி சிக்கனுக்கு சேக்க மாட்டாங்க மீனுக்கு மட்டு சேப்பாங்க மீனுக்கு உப்பு உப்பு மட்டு சேத்து அந்த வாஷ் பண்ண போது கழுவு போது கரெக்டா பண்ணுவாங்க நம்ம சிக்கன்றதுனால மஞ்சள் மட்டு போட்டாவே போது தோழி
ஓ ஒகே ஒகே
உங்களுக்கு சைவத்துல என்னென்ன தோழி புடிக்கு
சைவத்துல எனக்கு ரசம் வந்துட்டு ரொம்ப புடிக்கு தோழி அ என்ன சொல்றது ரசோ சாம்பாரு அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப புடிக்கு இப்ப நம்ம ஒரு கல்யாணத்துக்கே போயிருந்தாலு சாம்பார் நா சாப்றன்னே என்னமோ ரசம் வந்துட்டு கண்டிப்பா டேஸ்ட் பண்ணிட்டு தா வருவே
அது ரசோ நல்லது தோழி ஜீர்ணத்த நல்லதுன்னு சொல்றாங்க ஆனா ஒரு ரசத்துல ஒரு ஒரு குறைபாடு இருக்கு தோழி எதனாலன்னா புளின்றது நம்மளோட பிளட்ட வந்து கம்மி பண்ணுன்றத நா கேள்விப்பட்ருக்க நம்ம ரத்தத்த சோ அதுனால நா மோஸ்ட் ஆஃப் ரசத்த அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கே இப்ப பஸ்ட்டுல்லா நா நல்லா ரசோ சாப்புடுவே இப் இப்போ சொல்லியிருக்காங்கன்றதால சரி எதுக்கு நம்ம ரசோ சாப்ட்டா வந்து நம்பளுக்கு இருக்குற பிளட்டு ரத்தமு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஏன் சொல்றது ரச கம்மி பண்ணியாச்சு
ஓ செரி செரி
நீங்களு கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு பிளெட் ஏத்துறதுக்காகவே நம்ம பீட்ரூட் சாப்புட்றோ இந்த செவ்ரொட்டி கேள்விப்பட்ருக்கீங்களா தோழி
செவரொட்டினா கேள்விப்பட்டிருக்கே அது டக்குன் என்னன் ஞாபக வரமாட்டேங்குதே
ஆட்டோட ஒரு ஈரல் மாரி தோழி அது அது வந்து அது வந்து எப்டின்னா மோஸ்ட் ஆஃப் நம்ம அதை சாப்ட்டோனா நல்லா இம்யூனிட்டி பவர் வந்து நம்மளுக் வந்ரு பிளட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுன்ற மாரி நா கேள்வி சமச்சி சாப்ட்டா நல்லாருக்குன்ற மாரி இந்த பிளட்டு கம் எல்லா சாப்டுறாங்க நம்ம அதெல்லா பாத்திருக்கோல்ல நம்ம ஏன் அத சாப் வி நம்ம வந்து இந்த மாரிலா சாப்ட்டு இருக்கோ ரச சாப்ட்டு ஏ கம்மி பண்ணிக்கிறது ரச சாப்ட்டா கம்மி ஆகுன் கெடையாது வாய்ப்புகள் நெறய
ம் ம் செரி செ ரி தோழி
நீங்க காய்கறியு எடுங்க நான்வெஜ்ஜு எடுங்க அசைவமு நல்லா சாப்டுங்க
நீங்க சாப்ட்டீங்கன்னாவே கொஞ்சோ நல்லா நம்ம ஹெல்த் நல்லாருக்கு உடம்பு பாக்குறதுக்கு செய்றது
அதத்தா தோழி சொல்றாங்க அசைவல்லா கொஞ்சோ சேர்த்துக்கிட்டாதா அ உடம்பு வந்துட்டு வெயிட் ஆகு அப்டிங்கிற மாரி சொல்றாங்க முட்ட சாப்ட சொல்றாங்க எல்லா சொல்றாங்க ஆனா என்ன ட்ரை பண்ணாலு ஆனா ஒரு சில பேர்ல்லா ஒல்லியா தான தோழி இருப்பாங்க அது அவங்களோட த அது என்ன சொல்றது ஓட்
ஒடம்பு ஆமாங்கஸ் ஆமாங்க தோழி அவங்க நம்ம என்னதா சாப் சாப்டாலுமே அது வந்து வராது
ம் ஆ பாக்குறவங்கல்லா இந்த மாதிரிதா அட்வைஸ்சு இதெல்லா சாப்டுமா அதெல்லா சாப் குடுமா வால் நெறயா குடிமா அப்றோ என்னென்னமோ சொல்றாங்க என்ன சொன்னால் நம்ம
ஆமாங்க தோழி ஆனா நம்ளுக் எனக்கு வந்து எப்டின்னா நம்ம ஒடம்பு போட்டிருக்கோமோ ஒடம்பு இல்லியோ ஆனா நம்ப வந்து ஒடம்ப கரக்ட்டா பாத்துக்ணு நம்ளுக் எந்த நோய் நொடி இல்லாம பாத்துக்ட்டாவே போதுன் தோழி நமக்கு டயாடா இல்லாம சோர்வில்லாம இருந்தாவே கம்ப ஒடம்ப பாத்தாவே போது
ம் ஓகே தோழி நம் இன்னிக் நறையா பேஸ்னோ நறையா தெரிஞ்சிக்கிட்டோ ஆஹ அடுத்த கால்ல நம்ம தொடர்ந்து பேசோம் நன்றி தோழி
நன்றி தோழி